ஆ கேக்குதா சீரா கேக்கிது
னாலும் புரியில சவுண்டா இருக்கா
சீராக் கேக்குது ம் இப்ப
இந்த சீரான்னா என்ன
போது லோவா கேக்குது வாய்ஸூ
ஏ இப்ப கேக்குதா நா கத்தி பேசுறேன் கேக்குதா ஓகே வா பின்னாடி எதோ சத் சவுண்ட் கேக்குவல்ல
கேக்குதுதா
கேக்குதா ரொம்ப சவுண்டா கேக்குதா
எரையிற மாரி இருக்கு
எரயிர மாரினா
அது அந்த ஹெட்செட்டு ஒழுங்கா சொருகலன்னா ஒரு மாரி கேக்கது
ஓகேவா தர ரொம்ப காத்து சவுண்டா இருக்கா இல்ல வாய்ஸ் தெளிவா கேக்குதா உங்ளுக்
வாய்ஸ் தெளிவா தா கேக்குது ஆனா பின்னாடி கேக்குது நீ கேக்குதுன் கேட்ட அனாலனு கேக்குதுன் சொன்னே ம்
சேரிங்க ஓகே பின்னாடி ரொம்ப சவுண்டா இருக்கா இல்லல்ல
லைட்டா ஏரயுற மாதி இருக்கு அவ்ளோதா
சேரி என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சு நீங்க சாப்டிங்களா
ஆ நா சாப்டே
ஆ என்னா சாப்பாடு
ம் நா வந்து இன்னோ வேலைக்கு போய்ட்டு வந்ட்டு பானி பூரி வாங்கி சாப்ட்டே அப்புறமா வந்துட்டு ரசகுல்லா வாங்குனே அப்புற இன்னு ஒரு ஸ்வீட் அது என்னனு தெர்ல அது சாப்ட்டுட்டு இடியாப்ப கறி வாங்குனே
இடியாப்பமா
ஆமா இடியாப்ப கறி இடியாப்பமும் அந்த பீ பொறிப்போல்ல ஆட்டுக்கறி ஆ அது வாங்கிட்டு வந்து வாங்கி சாப்டே
வீட்டுக்கு வாங்கியாந்து சாப்ட்டியா
ஆ ரொம்ப நாள் ஆச்சினு வாங்குனே
ஆ நானு சாந்தனமு பானி பூரி சாப்டோ அப்புற ஜூஸ் குடிச்சோ
ம் வேலக்கு போயிட்டு வன்டியா இன்னைக்கு
வேலைக்கு போய் ஆ மதியானமே வந்துட்ட
யா என்னாச்சு
வேல இல்ல வந்ட்ட டயர்டாருந்த கடுபடிக்குது அதனால ஹலோ